ஹலோ ஹலோ
ஹலோ
சொல்லுமா எ எப்டி இருக்க எங்க இருக்க
வீட்லதாக்கா இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ நான இப்பதாண்டா எல்லா வெளயும் முடிஞ்சு உடக்காந்தேன் கால கால் பண்றப்ப அம்மா இல்ல வெளில போயிருக்காங்கன்னு சொன்னி என்ன பண்ண மதியம் சாப்பட்டியா
அத ஏன் கேக்குறீங்க நான நானே வந்துட்டு மெசேஜ் பண்ணலான்னு பாத்தேன் உங்களுக்கு இல்ல இன்னைக்கு வந்துட்டு செரி ஓக்கே வீட்டு்ல சமைக்கல செரி ஓகே வெளிய போயிட்டு சாப் சாப்படலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பட்டேன் ஓகேவா இருக்கறதுலயே எனக்குதெரிஞ்சு அங்கதான் அப்டின்னு நான நினைக்கிறேன்
அப்டி என்னாச்சு
யோ என்ன ஆச்சுன்னா நான வந்து இன்னொரு கோட்டலான் எய்ம் பண்ணி போனேன் சோ அந்த ஹோட்டல்லல பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் ரொம்ப அப்ப ரேஸன் கடயல கியூல பாக்க தெரியுமா அது ஒரு பிரியாணி கட ஓகேவா அங்க வந்து ரேஷன் கடல நிக்கிற மாரி எல்லாரும் டோக்கன் வாங்கிட்டு நின்னாங்க வேற ரொம்ப பசி சோ என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இன்னொரு ஹோட்டல் இருந்ச்சு அங்க இருக்கவங்கெல்லாம் சொன்னாங்க இந்த ஹோட்டல் கூட நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சோ அங்க போனா ஆ அவங்க ஒரு அதாது நார்மல் சிக்கன் பிரியாணிக்கு அவங்க ஒரு ரேட் வச்சிருக்காங்க ஓகேவா ஆமா ஆமா நார்மல் சிக்கன் பிரியாணி ம் ம் மிஞ்சி போனா என்ன ஒரு ஒன் ட்வெண்ட்டி சம்திங் அவ்வளோ தானே இருக்கும் நார்மலா நம்ம சாப் பேசிக்கா ஆனா இது பாத்தீங்க அப்டின்னா ஃபோர் பிஃப்டி
ஓ மை காட் ஆ
அந்த மாதிரி ரேஞ்ல வெச்சிருக்காங்க செரி ஓகே நம்ப எப்பயாச்சு தா சாப்டுறோ செரி ஓகே அப்டின்ற மாதிரி நானு ஓகே பனி அத வாங்குனா ஆ இந்தக் களி சாப்ட்டுருப்பீங்களா களி சாப்ட்டு இருக்கீங்க தெரியுமா இந்த கேவுறு களிலா இருக்கும்ல்ல
ஆமா ம்
பிரியாணிய சிக்கன் போட்டு களி சாப்ட்டு இது தா எ லைஃப்ல பர்ஸ்ட் டைம் சோ நா வந்துட்டு எக்ஸ்பட் பண்ணல நா வந்துட்டு அவ்ளோ பசில போனே பட் ஆனா அவங்க அங்க கொண்டு வந்து வச்சது நா வேற வலி இ இல்ல கலர் கூட பாத்தீங்கனா நம்ம மணல் இருக்கோம்ல்ல ஒரு மணல் என்ன கலர்ல இருக் சோ அந்த கலர்ல இருக்கு போது யோசிச்சே இத சாப்டலாமா வேண்டாமா அப்டின்ட்டு செரி ஓகே நம்ம பில் பே பண்றோ டோக்கன் எல்லா வாங்கியாச்சு அப்டினு சொல்லிட்டு சாப்டு பாத்தா களி கூட கொஞ்ஜோ டேஸ்ட்டா இருக்கு சோ ஆனா இது இது என்னன்னா ஒரு எந்த டேஸ்ட்டுமே கெடையாது டேஸ்ட்டே இல்ல உப்பு இல்ல காரோ இல்ல எதுமே கெடையாது சீ எனக்கு ஆக்சுவலா அத சாப்ட்டுட்டு வந்துட்டு பாதி தா என்னால சாப்ட முடிஞ்சிச்சு அந்த கொஞ்சமும் நா சாப்ட்டுட்டு வந்துட்டு எனக்கு புல் வாமிட் பா பயங்கர வாமிட்டு ஒரு ஒரு மணி நேரோ எனக்கு தொடர்ந்து வாமிட்டு்
ச்சச்சோ ஒரு நாள் அம்மா இல்லைன்னா வீட்ல சமைக்கிறதுக்கு ஆள் இல்லாம எப்படிெல்லா சிரிப்பா சிரிக் சிரிக்க வேண்டிதா இருக்கு பாரு சாப்பாட்டுக்கு
நா என்ன கனவா கண்டேன் ஆக்சுவலி எனக்கு தெரியாது இப்டி வந்துட்டு ஒரு ஒஸ்ட் ஃபுட் வந்துட்டு இருக்கும் அப்டின்றதெல்லாம் தெரியல இல்ல நம்ம நார்மலா பசின்னு பசின்னு போனா என்ன பசியில ஆக்சுவலி சொல்லுவாங்க தெரியுமா பசியில என்ன இருக்குன்னு தெரியாது கண்ண எல்லாம் தெரியாது பசிக்கு அப்டி நம்ம சாப்பட்டுருவோம் அப்டின்ற மாரி என்ன போறுத்தவரைக்கும் பசிக்கு நார்மலா என் இப்புட்ரு இருந்தாலுமே ந சாப்படுறா சோ அந்த இதுலதான் நான வச்சுட்டு போனேன் ஆனா இவ்வளோ ஒஸ்ட்டா நான வந்துட்டு அதுவும் நார்மல ஒயிட் ரைஸ் அவங்க அப்டி கொடுத்துருந்தா கூட எனக்கு அது வந்து பைன் ஓகோ ஆனா இப்டி ஒரு விஷயத்த அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல செரி ஓகே ஆ வஸ்துக்கா நானத இல்ல நான அப்பதான் நினைச்சேன் செரி அக்காவுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுவோம் இது என்ன இப்டி இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு இந்த மாரி நீங்க எங்கேயாச்சும் போய் பண்ணிருக்கீங்களா
ஆ எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு பட் நீ வந்துஸ்டார்டிங் சொன்ன பாரு ஒரு சிக்கன் பிரியாணி வந்து போர் பிப்டிக்கான்னு சொன்னுன நான வேற செரி போர் பிப் இப்டி அளவுக்கு ரேஞ்ச் பண்றாங்களே ரொம்ப அட்டக்கசமா இருக்கும் போலறக்கு பிரியாணி அதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறேன்னு நினைச்சேன் ஆனா போர் பிப்டி குடுத்து ஒரு கம்மு கூழ் சாப்பட்டு வந்த அப்டிங்கறத நினைக்கும் போதுதான் ரொம்ப இதா இருக்கு அந்த ஹோட்டல்லன கிரௌட இருந்துச்சா என்ன
ஆமா அதாவது எனக்கு என்ன ஷாக் அப்டின்னா அந்த அந்த பிரியாணிய உங்கனால வந்துட்டு சாப்படவே முடியாது இன்னொ நீ என் பக்கத்து குட்டி போய வாமிட்லாம் எடுத்துகட்டு இருக்கான் சொன்னேன் எனக்கு அவன பாத்தாப்ப நான நினைச்சேன் அதுதான் நம்ம போய் சாப்பிட போனதுக்கு அப்பறம் பாத்தீங்க அப்டின்னா அவங்க அப்டி வந்து அந்த குட்டி பையன் ஓகேவா ஆனா நான என்ன நன் இல்ல நார்மலாக இந்த கொழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் தெரியுமா ஸோ அப்போ அவனால் வந்துட்டு ஃபுட் வட்டு இன்டே ப்ராகடுக்க முடியாது இல்லயா சோ அதனால அந்த பையன் அப்டி போறான்னாட்டுக்குப்பின்னு நினச்சு அப்பைய நினைச்சன் போகணா அப்டின்ட்டு தெரிய பசினால நான போயிட்டேன் ஆனா நான வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல இத்தனைக்கும் அங்க நெறைய கூட்டம் வேற இருந்துச்சு அந்த கூட்டத்தை நம்பிதான் போனேன் ஆனா எப்டிதான் மனசாட்சி இல்லாம அவங்க அத்தனை பேரும் அங்க உட்க்காந்து சாப்படுறாங்கன்னு தெரியல ஆஹ்ஸக்கா ரொம்பவே நான ரொம்ப ஃபீல் பேடா ஆயிட்டேன் இன்னைக்கி
ஆனால் இது எல்லோருடைய லைஃப்லயும் இப்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கோ ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் வந்து நான ஒரு திருவண்ணாமலையில் போயி்ட்டு வந்திருந்தேன் அப்ப வந்துட்டு ரிட்டன் வரும்போது கொஞ்சம் லேட் நைட் ஆயிடுச்சு ஒரு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு அந்த நைன் தேர்ட்டியில வந்து இது இது பண்ணும்போது புட் இல்ல எந்த ஹோட்டலேயு ஒரு நாலஞ்சு ஹோட்டல் பாத்துட்டு நா ரிட்டன் வந்து ஒரு ஹோட்டல் தா கெடச்சிச்சு லைட்டா அந்த லைட் தெரிஞ்சுது பாத்தே நா சொன்னே இங்க புட் எப்டி இருக்குன் தெரியல நம்ம இங்க போகலாமா அப்டினு ஒரு டவுட்ல தா போனே ஆனா சொன்னாங்க ஃபுட்டு எப்டி இருக்கோ வெஜ் தானே அப்டினு கேட்டப்ப வெஜ் தாப்பா சூப்பரா இருக்கோ அப்டின்லா சொன்னாங்க இதுக்கப்றோ ஒரு டுவெண் டுவண்டி டுவண்டிபை கிலோமிட்டர்ஸ்க்கப்றோ ஹோட்லே கெடையாது உங்ளு அப்டினு சொல்லிட்டாங்க சேரி ஹூக் கிளம்பி சாப் இல்லனா வேற வழி இலன்னு சாப்ட உக்காந்தாச்சு பசியோட போறதுக்கு சாப்பிட்டு போலான்ட்டு
ஓகே
து தான்பா ஆட்ரு பண்ணோ
ஓகே
பஸ்டு தோச கொண்டுவாங்க பையனுக்கு ஊட்னோ அப்டின் சொல்லிட்டு
ஓகே
அந்த தோச உம் மாவா இருந்த கூட அச்சஸ் பண்ணிக்கலா நம்ம வீட்லலா இந்த மாவ நம்ம யூசே பண்ண மாட்டோ அது எப்புரா அந்த ஹோட்டல்ல புளிச் புலிச்ச மாவு அந்த அது குழந்தைக்கு கேட்டிருக்கோ நாங்க அவருக்கு தெளிவா தெரியு அவருக்கு குழந்தைக்கு அவங்க கே க்கோங்க அப்டின் சொல்லிட்டு ரொம்ப ஆயில் இல்லாம குழந்தைக்கு வேணுனு சொல்லிருக்கே அத மனசு வந்து எப் எப்டிதா அந்த தோசைய அவர் ஊத்தி கோடுத்தாருனே எனக்கு தெரியல அவர் ஹோடல்ல அவரு அப்டியே நா ஆட்ரு குக் பண்ண பிவூட்டு எதுவுமே வேணானு சொல்லிட்டு குழந்தைக்கு குடுக்காம நம்ப எப்டி சாப்பிட முடியும்
கரெக்டு தானே
அப்டின் சொல்லி நா ஆட்ரு பண்ண ஃபுட் எதுவுமே வேனானு சொல்லி ஒரு ப்ராப்ளமே ஆயி நா வெல்ல வந்திருக்கே
ஓ எனக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி கூட நா வந்து து ஒரு எடதுல நாங்க லாங் ட்ராவல் போயிட்டு வரப்போ சேம் நீங்க சொன்ன மாதிரிதா ஓவர் பசி அது கிட்டதட்ட ஒரு லெவன் தர்ட்டி சம்திங் அயிடுச்சி சோ அப்பதா நாங்க வந்துட்டு ஒரு ஹோட்டல் பாத்தோ அது வந்து பைபாஸ்லா இருக் கோள்ளே பைபாஸ்ல நம்ப கொஞ்ச எங்கயாச்சு ஓரமா இருக்குல்ல சோ அந்த மாரி ஒரு இடத்துல நா வந்துட்டு பாக்கும்போது அந்த ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு ஒரு நார்மலா சின்ன ஹோட்டல் தா இருந்துச்சு அங்க என்ன இருஞ்சின இந்த பழைய சிக்கன்லா இருக்கோ தெரியுமா சோ இந்த பழைய சிக்கன் எல்லாம் இவங்க மேரினேட் பண்ணி அதயே குடுத்து எனக்கெல்லாம் புபுட் பாய்சனிங் ஆயிருச்சு அன்னைக்கு சோ அதுல இருந்தே நான வந்துட்டு ஹோட்டல மேக்சிமம் நான யோசிச்சு தான் நான ஒவ்வொரு ஹோட்டல செலக்ட் பண்ணிதான் தா நான பண்ணுவேன் ஆனா இன்னைக்கி நான பண்ணது வொஸ்ட்டு நான எப்யுமே யோசிச்சுதா பண்ணுவேன் சாப்படுறது இல்ல வேண்டாம் அப்டி அப்டி அந்த மாரி ஆனா இந்த டைம் ரொம்ப வொஸ்ட்டு
ஆமா நம்ம என்னைக்குமே வந்துட்டு ஒரு லாங் டிராவல் போகும்போதோ தெரியாத ஹோட்டலேயோ போய் நான்வெஜ் ட்ரை பண்ணுதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் ரீசன் என்னனு கேட்டா அங்க பழசு கூட நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம்
ஆமா அது என்னன்னா செரி நம்ம அமௌண்ட் கொடுத்துதான் சாப்புடுறோம் இவன் பசி அப்படின்ற ஒரு வே பசி வந்துட்டு இருக்குறது ரொம்ப வந்து டேஞ்சரான ஒரு விஷயம் இல்லையா எனக்கெல்லாம் ஆக்சுவலா பசி வந்த தலைவலி வந்துடும் ரொம்பவே தலைவலி வந்துடும் இவன் நான வந்துட்டு ஏதாச்சும் கொஞ்சமாச்சு நான சாப்பட்டாதான் எனக்கு வந்துட்டு எனக்கு ஓகேவா ஆகுவேன் இல்ல அப்டின்னா எனக்கு மயக்கம் கூட நான போட்டு விழுந்துடுவேன் சோ அதனால நம்ம இப்டில்லாம் நெறைய பேர் இருக்கோம் இல்லயா அப்ப நார்மலா ஒரு ஹோட்டலுக்கு போகும் போது இப்டியா பழைய சிக்கன் சாப்படுறதுக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போறோ ஆஹ் அதனால இப்ப நம்ம என்னன்னா இப்ப பழைய சிக்கன் சாப்படுறது பிரச்சன இல்ல அஹ அது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்ப வந்துட்டு நைட் இப்ப நம்ம வீடலயே கூட பாத்தீங்கன்னா நைட் செஞ்சுத நம்ம கால ஹீட் பண்ணி சாப்படுவோம் இல்லயா வீடு அப்டின்றது வேற நம்ம பெருசா எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் கெமிக்கல் அத அஜுனோ மோட்டோ இல்ல மற்றபடி எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் இல்ல எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பட் அவங்க அப்டின்றப்ப நெறைய யூஸ் பண்ணுவாங்க இல்லயா சோ அதனால என்ன கேட்டா மேக்சிமம் நம்ம ஹோட்டல்ல சாப்பட போகும் போது இவங்காம் இந்த மாரி பண்ணாம இருந்தாங்கன்னா ஓகே அப்டின்ற மாரியே எனக்கு ஒரு தாட்டுக்கா இன்னைக்கி நான போயிட்டு இருந்ததுக்குப்பறம் எனக்கு நெறைய தாட் இந்த மாரில்லாம்
ஆமா ஒரு ஹோட்டலோட நேம் போயிடும் அப்படின்னு கூட ஒரு பயம் இல்ல அந்த தொழில் மேல ஒரு இதுவும் இல்ல
அதுதான் இப்ப என்னென்ன நீங்க சொன்ன மாதிரி இப்ப குழந்தைய கூட்டிட்டு போறோம் ஓகேவா அப்ப கொழந்தைக்கு நம்ம காமிச்சே கேக்குறோம் அ கொழந்தைக்கு தான் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு சோ மனசாச்சலமா அவங்களுக்குமே தெரியும் இல்லயா இப்ப இது வந்துட்டு அ புளிச்சிருக்க மாவு இந்த கொழந்தைக்கு இத ஊட்டுனா கண்டிப்பா வாமிட் வரும் செட் ஆகாது அப்டின்ட்டு ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுமே அவங்க குடுக்குறாங்க அப்ப நம்ம யார என்ன சொல்ல முடியும்
ஆமா அது வ இந்த மெயின் டவுனுக்குள்ள இருக்க ஹோட்டல் கூட கொஞ்சம் பரவாலப்பா இந்த பைப்பாஸ்ல ஹைவேல இருக்காங்க பாரு அவங்க எல்லாம் இவங்க என்னை கா ஒரு நாள் தான வர போறாங்க அப்டின்னு சொல்லிட்டு என்னனைக்கும் உள்ள மிச்சமதிய நம்ம தலையில கட்டிட்டுவாங்க போலருக்கு
ஒன்பதாவது
போகும்போது இந்த பைபாஸ்ல உள்ள ஹோட்டல்ல மட்டும் நிப்பாட்டவே கூடாதுன்ன நினைச்சிட்டேன் அங்க நிப்பாணும்னா ஒரு டீ காஃபி இதை தவிர எடுக்க கூடாது
வன் உண்ம என்னன்னா இப்ப எல்லாம் நாங்க எங்கேயாச்சும் லாங் டிரவல் போற போது பிபோர வீட்லயே குக் பண்ணி பேக் பண்ணிட வேண்டியது வேற வழியே இல்ல டைம் ஆனா கூட பரவாயில் பட் நம்ம உடம்ப பாதுகாக்கணும் அப்டின்னா நம்ம வீடல இருந்தேட் வந்து பிர் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்டினு எமர்ஜென்சி அப்டின்னா கூட கொஞ்சோ ஒரு மாரி என்ன கேட்டீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் செரி ஓகே இத விட கொஞ்சம் ஹை லெவல் ஹோட்டலா இருந்தா அங்க கொஞ்சம் ஓகேவா இருக்க மாட்டேது அப்டின்னுட்டு ஆனா ஹோட்டல்ன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாரிதான் இருக்கு
ஆமா நம்ம பொர ஆமா அதுக்கு கரெக்ட் தா நமஹோம் ஃபட் மாதிரி எங்கயுமே அட சைடல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது
ஓகே-ஓகே அக்கா நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தம்பிக்கை எங்கயாச்சும் குடுக்குற இந்த மாதிரினா கூட இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க வேண்டா நானு இனிமல இந்த மாதிரி ஹோட்டலுக்கு லா போக மாட்டே எனக்கு ஆக்சுவுலா உடம்பு முடியல ஆஹ நார்மல் ஆயிட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன்
ஓகேப்பா-ஓகேப் ப்ப ஓகே இப்ப ந பாருங்க ஓகே-ஓகே பை